ஆஹ் சார்க்கு இன்க் கேக்குதுங்கா ஆஹ் அவுங்க டைம் ஒருத்தவங்களுக்கு ல வந்து எவ்வளோ நா பேசணு அப்டின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஹலோ ஏங்க டாஸ்க்குங்கறது ஒரு பர்சன் தா குறிக்குது மினிட்ஸ குறிக்கல போல இருக்கு அதனால ஆஹ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒன் எயிட்டி மினிட்ஸ் தானே குடுக்குறாங்க அதனால அதனால நா டைமிங் பாத்துக்கலா அப்டிங்கறதுக்காக
ஓகே இப்ப எவ்ளோ மினிட்ஸ் பேசணு
புரியல
எவ்வளோ மினிட்ஸ் பேசணு
அது எனக்கு தெரியில நாக்கு அவுக்க நா ஃபர்ஸ்ட் பேசினப்போ அவுங்க சொன்னாங்க பத்து நிமிஷம்னு சொன்னாங்க ஆனா எனக்கு சரியா தெரியல ஏன்னா நமக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸ்ங்கறப்போ எவ்வளோ நேரோ பேசணு ரிப்லே பண்ணல
சேரி டென் மினிட்ஸ் பேசுலா
மூணு கால் முடிஞ்சிருச்சு நமக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே அப்புறம் சாப்பிட்டாச்சா
சாப்பிட்ட முன்னாடி நீங்க
சாப்பில்ல சாப்பிடவே தோணல
ஏ என்னாச்சு
இல்ல நேத்துலந்து நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல சும்மா அப்செட்டா இருந்துச்சு சோ அதுலருந்து பசி பசியே இல்ல அப்டியே விட்டுட்டேன் பசி வந்தா சாப்பிட்டுக்கலாம் உம் அவங்களா தூங்கிட்டாங்க காலைலே ஸ்கூல் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே
ஆஹ் ஓகே ஓகே ஓகே
இப்ப போன் பண்ண வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சரி அதுக்குள்ள ஒரு கால் பேசிடலாம் அப்படின்ட்டு
ஓகே ஓகே நைட்டு ஆயிடுச்சுன்னா போன் பேசவிட மாட்டாங்களோ
இல்லேயில்ல ஏ நான் எதுக்கு தேவையில்லாம நம்மளே வந்து இது பண்ண கூடாது
புரிது புரிது
ம் நம்ம கரெக்டா நடந்துகிட்டா வந்து பிரச்சன வராதா னால அதெல்லா எதுவு சொல்ல மாட்டாங்க ஒர்க்கு தெரியு இது ஒர்க் அப்டின்னு தெரியு சொல்லிருக்க அதுலா எதுவு சொல்ல மாட்டாங்க பட் அப்ப கூட வந்து எதுக்கு அவங்க இருந்த டிஸ்ட்டபன்ஸா இருக்கு நம்ளுக்கு ஏதாச்சி கேட்டுட்டு இருப்பாங்க அத எடுத்துட்டு வா இத எடுத்துட்டு வா சொல்லுவாங்க ஃப்ரீயா இருக்கும் போது பேசும்போது எதுமே பிரச்சன இல்ல அதனால ட்லதா அதா கேட்டுக்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி இப்போ வந்துட்றோ தோச ச சுட்றதுக்கு கேட்டுக்கிட்ட செரினு சொன்னாங்க செரி வந்தோனே அப்புறமா சுட்டு புட்டு பதா தா பாத்து வச்சுட்டு வந்துட் ட்டா அதுகுள்ள பேசிட்டு போயி ல்லா அப்டின்ட்டு
ஆஹ்
உங்க வீட்டுல என்ன சமையல்
நானா எங்க வீட்டுல இட்லி இப்ப ஆனா அம்மா மீன் கொழம்பு வைனு சொல்லிட்டு போயிட்டாங்க அதா வச்சுட்டு இருக்கே
உங்களுக்கு சமைக்கல்ல தெரியு மா
ஆஹ் அது எல்லாமே தெரியு ஆனா மீன் கொழம்பு மட்டு வெக்க தெரியதுனால அம்ம எல்லாமே கலக்கி எல்லாமே பண்ணி வெச்சுட்டு போயிட்டாங்க உம் இன்னு கொதிச்சிட்டு இருக்கு
சேரி சேரி இப்யே மீன் குழம்பு வச்சறீங்க போயிக்கிறீங்க
ஆஹ் சித்தப்பா நாகாபட்ணத்ல ஒர்க் பண்றாங்க அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க இப்பதா டூட்டி முடிஞ்சு வந்தாங்க அதனால கொடுத்தாங்க அப்டின்ட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க
ஓகே ஓகே. எனக்கு கூட ஒரு ஸ் அதா நா சொ சொன்ன இல்ல ஃப்ரஸ்ட் இந்த சைனா வா இருக் பண்ணிட்டு இருந்தே சொன்னல அந்த மேடமே வந்து நா டுல ஒருட்டி வந்து பேசிட்டே இருக்கு போது அவங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா அப்புற வந்துன் அவங்க என்ன சொன்னாங்க நீ வந்து இந்த மாரி வந்து எல் ஐ சி லா போடுவாங்களல்ல அந்த மாரி வந்து உனக்கு நா சேத்து விட் ரன் சோ நீ அதுல ஒர்க் பண்ணு அப்டின்னு சொன்னாங்க அதுக் எக்ஸாமெல்ல எழுதுனுமமே அந்த எக் எல் ஐ சி எல்லா போடுவாங்களா அதுக்கு
அது என்னன்னு தெரியலயே.
ஆஹ சம்தி்ங் எக்ஸாம் எழுதணு எல் ஐ சி பாலிஸி எல்லா போட்டு தருவங்க தம் நம்மளுக்கு க்கு அந்த மாதிரி ஏஜென்ஸ் இருக்காங்கள அது வந்து எக்ஸாம் எழு ங்குமா நம
ஆஹ்
அப்டின்னு சொன்னாங்க. சோ அத அவங்க அவங்க ப்ரூஃப் எல்லா கேட்டாங்கன்னு நா அமுச்சு விட்டே என்னோட எல்லாம் ப்ரூஃப்வெல்லா அமுச்சு விட்டே. அப்பறோ அவுங்க சொன்னாங்க நா பேமெண்ட்டும் பண்ணே அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கப்றோ அந்த எக்ஸாம் வரற டைம்ல எதுவு ஒரு நா வந்து பிஸி ஆயிட்டேனு நெனக்கிறே சோ அந்த எக்ஸாம் அட் அட்டன் பண்ண முடில அது போய் எழுதணும் போல இருக் அந்த டைம் எதோ ஒரு ஒரு ஏதோ கமிட்மெண்ட் வந்துருச்சு சோ நாங்க போகல போகி எழுதல அந்த எக்ஸாம் அப்டியே விட்டுட்டே. அதா இந்த எல் ஐ சி ஏஜென்ஸ் பாக்கும் போதுதாங்க ஞாபகோ வரும். இந்த எக்ஸாம் எல்லா எழுதி இவுங்க படிச்சு கஷ்டப்பட்டு எல்லா
நீங்கன்னா அதுவும் கஷ்டோந்தா தாய்கெட்டு தாய்கெட்டு ரொம்ப வதக்கிட்டு வாங்க போறது. உம்
அதுதா பயமே எனக்கு நா நெறையா இந்த மாரி ட்ரை பண்ணுவே. ட்ரை பண்ணிட்டே இருப்பே ஏதா ஆச்சுஒன்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பே ஆன்லைன் ஒர்க் ஏதா ஆச் ச்சும் ஒன் ட்ரை பண்ணுவே எதையாச்சு ஒன் எதாச் ச்சு ஒன் பண்ணிட்டே இருப்
அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்டி இருக்கு
நல்லாருக்கு சில ரூல்ஸ்லா அவுங்க ரூல்ஸ் சொல்றாங் ன்ன அந்த ரூல்ஸ்தா நம்மளுக்கு மெயினு ரூல்ஸ் கத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்டின்னு தெரிஞ்சுருது ஆ அப்படியாச்சு நா உங்களுக்கு நம்பர் தரே அந்த நம்பர் சார் கிட்ட நீங்க கான்டக்ட் பண்ணி கேட்டு பாருங்க இந்த மாரி வந்து டிரான்சிஸ்ட்டு வரும் வேணும் அப்டி சொல்லுங்க தமிழ் டிரான்சிஸ்ட் ஒர்க் உங்களுக்கு தமிழ் நல்லா வருல்ல தமிழ் டிரான்சிஸ்ட் ஒர்க் வேணு அப்டி சொல் சொன்னீங்கன்னா அவுங்க ஃபோர்தரா அவுங்க லீட் பண்ணுவாங்க
ஓக்கே ஓக்கே ஓக்கே எனக்கு அக்ச்சுலி எனக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சோ ரொம்ப ஃபினான்சியல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நா ஆஃபீஸ்ல உக்காந்து இருந்தேனா அப்போனு ஒருத்தங்க வந் நாங்க வந்துட் ச்சும்மா நா அப்பதா கெளம்பி ஆபிஸ் எல்லா பூட்டிட்டு கெளம்பறப்போ இது என்னன்னே தெர்ல யாருக் சொல்ல சொல்றாங்க அது எதோ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல என்ன போயிட்டே செரி ஆனா அவங்க அமௌண்ட் வருனு சொன்னதும் நா போய்ட்டு என்ன பண்ணிட்டே வீட்ல வந்து சும்மா ஃஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே ஃஆப் ஓப்பன் பண்ணி வச்சு எனக்கு என்ன பண்ண தெர்ல சும்மா கூகுள் அப்றோ வாட்ஸ்அப்ல மெ ட்டா இருக்கும்ல்ல அதுட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தே அப்பதான் நீங்கல்லா போக முடியாது இத க்ரூப் குடுக்கணு அப்ப அவங்க வந்தப்போ அவங்க குரூப்ல இருந்து ஆட் ஆயிட்டு அதுக்கப்பறம் தான் வச்சிருந்தே என் மொபைல் டிஸ்பிளே லாம் போயிடுச்சு
அச்சச்சோ ஐயோ இதெல்லா கொடும எனக்கும் நடந்துருக் எனக்கு இதெல்லாம் இந்த சைனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தனே ரொம்ப கொடும நடக்கும் எனக்கூ தெரியுமா நான் ஒர்க் ஸ்டாட் பண்ணும் போது அதெல்லாம் ஏதாச்சும் ஆயிரும் ஃபோனுக்கு
அஹ் அதான் நாலு நாள் நா அன்னைக்கே முடிச்சிருக்க வேண்டியது ஆக்ச்வலி ஆனா நால் நாள் ஆயிட்சதுனால எனக்கு இன்னைக்குதான் டாஸ்க் வந் டாஸ்க் இன்னைக்குதான் வந்துருக்கு
புக்ல வந்து எனக்கு ஒரு ஒருத்தவ்ங்க ஒரு சிஸ்டர் வந்து இது ஸ்டோரி போட்டுருந்தாங்க இந்த மாரி வந்து ஆன்லைன் ஒர்க் கு தமிழ் டிரான்சிட் ஒர்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்க வந்து ஃபாம்மா இது பண்ணிக்கோங்க அப்டின்ட்டு சும்மா ஃபாம் பில்அப் பண்ணிச்சு எப்பமே நா பண்றது அந்த வேல எந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாலு நா வந்து அப்ளை பண்ணி வச்சுருவே சோ அப்லே பண்ணி வச்சேன்னா அவங்க வந்து கான்டக்ட் பண்ணங்க எனக்கு இந்த மாதிரி வந்து நீ ஒர்க் வந்து இது பண்ணிருந்தீங்களா ஆமா நான் ஒர்க் வந்து அசைன் பண்றது பண்ணிருந்தே அப்டின்னு சொன்னே ஃப்ரம் வந்து ஃபில்அப் பண்ணி வை சந்த அப்டின்னு சொன்னே அப்பறோ சொன்னாங்க சேரி உங்களுக்கு வந்து மீட் மீட்டிங் இருக்கூ அந்த மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க அந்த நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ற நாள் பாத்து என் தங்கச்சி தங்கச்சியோட ஐ மீன் இன்னொரு தங்கச்சி எங்கத் பொண்ணு அவங்க மாமனாருக்கு கால் உடைஞ்சு சு சோ ஹாஸ்பிட்டல் போ கரெக்ட் கரெக்ட்டா மீட்டிங் டைம்ல தான் அந்த ஹாஸ்பிட்டல் போற டைமும் வந்துருச்சு சோ நான் என்ன பண்ணே சிஸ்டர் என்னால நீ க அட்டண் பண்ண முடியில இந்த மாதிரி வந்து நா போறே சிஸ்டர் அப்டி சொல்லி சொன்னே சோ ஒன்னுப் நா பயந்துட்டே ஐயோ என்ன நா வந்த வேலையு போகுதே அப்டின் ச் சொல்ட்டு அப்ப அவங்க சொன்னாங்க ஒன்னு பிர இல்லன்னா நாளைக்கு இந்த மீட்டிங் நடக்கு அப்ப நீங்க அட்டென் பண்ணிக்கோங்க அப்டின் நா சோ மறுநாள் என்ன பண்ணே அட்டென் பண்ட்டு அன்னைக்கு வெளியே போற வேல வந்துருச்சு பரவாயில்ல டா வந்தாலு சொல் டு ஹெட் செட் கால்ஸ்ஸ மாட்டிட்டு அப்டின்னு மீட்டிங் தானே எதாச்சு சொல்லுவாங்க ச் ஜூம் மீட்டிங் மாரி இருக்குல சிலது சொல்லி கொடுப்பாங்க அப்டின்னு என்னங்க ஜூம் மீட்டிங் மாரி கூகுள்லதா இருந்துச்சு நெனைக்கிறே சொ அதுல மீட்டிங் தானே பண்ணாங்க அப்புறோ அந்த மீட்டிங் கேட்டுட் டே போனே ஒரு அளவுக்கு தா கேட் டேனே சும்மா ஆ அங்க அங்க டிப்ஸ் டிப்ஸ் ஆ கேட்டுக்கிட்டே அப்புறமா வந்து ஆ ஒரு டெஸ்ட் டாஸ்க் மாரி சொல்லி கொடுத்தாங்க வச்சாங்க டுவண்டி டுவெண்டி டாஸ்க் ஒன்னு கொடுத்தாங்க அந்த தமிழ் டிரான்சஸ்மே டுவெண்டி கொடுத் கொடுத்தாங்க அத கரெக்டா நம்ம பண்ணிட்டோ அப்டின்ற பட் சத்துல நம்மளுக் கு வந்து அ ரெகுலரா ஜாயிண் பண்ணிடுவாங்க அப்டின்னு இருந்துச்சு சோ அத நா வந்து ப்ரோஃபைல் டாஸ்குனு ஒன்னு கொடுத்தாங்க ப்ரோஃபைல் டாஸ்கு வந்து நம்மள பத்தி தா ச நம்மஸ் சேல்ரி எப்டி நம்ம வந்து ஒர்க் பண்றோமோ ஒர்க் பண்ணலயா அந்த மாரிலா கேப்பாங்க ஸோ அதெல்லா நா கம்ப்ளீட் பண்ணி முடிச்ட்டோனே அது சக்சஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட் பண்ணோனே அப்புறமா டுவெண்டி டாஸ்க் கொடுத்தாங்க தமிழ் டிரான்சிஸ்கே டுவெண்டி டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டுவண்டிமே நா கம்ப்ளீட் பண்ண பண்ணதுல வந்து ஒரு து ஃபிஃப்டின் அபோ வந் து ஓகேவாயிடுச்சு போல அதோட செலக்ட் பண்ணிட்டாங்க அதுல இருந்து அப்படியே ஒர்க் வந்து விட் விட்டுட்டாங்க
ஓகே ஓகே ஓக் இப்ப இந்த டாஸ்க்கு
ஒன் செகேன் யாரோ கால் பண்றாங்க யார் தெர்லயே உம் அதோட வந்து எனக்கு வந்து இதுவாயிடுச்சு கால் வந்து அதுல இருந்ச்சு அதுல இருந்து வந்து அந்த வொர்க் கொஞ்சொ அசைன் ஆய்டு சு அதுல இருந்து நா பண்ணிட்டே இருக்கே இது வரைக்கும் டூ தௌசண்ட் பண்ட்ட டூ தௌசண்ட் டிரான்சஸ் வந்து முட் ச்சிட்ட
ஆ இந்த காரியால
ஆமா காரியாதா டூ தௌசண்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஸன் முடிச்சிருக்கே அது வந்து எப்டி சொல்றன்னா டூ தௌசண்ட் ட்ரான்ஸிஸ்ல வந்து எனக்கு வந்து சிலது ரிஜக்ட் டு ஆயிருக்கு ஒரு ஃபாட்டி ஃபார்ட் டி டிரான்சஸ் வந்து ரிஜக்க் ஆய்டுச்சு தப்பா பண்ட்ட போலருக்கு அப்போ வந்து இன் மிச்சொ வந்து தௌசண்ட் சம்திங் வந்து இன்னும் செக்கிங்லே இருக்கு எ செவன் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் குளு வந்துதா வந்து முடிஞ்சிருக்கு ஐ மீன் கம்ப்ளீட்டா வந்து செக்கிங் பண்ணி முடிச்சு அதுக்கான பேமெண்ட் வந்து இது வரைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி வந்து ப்ராசசிங்ல இருக்கு
ஓகே ஓகே ஓகே
ப்ப ப்ராசஸிங்லதா இருக்கது செவன் டு ஃபோர்ட்டி ஒர்க் கிங் டேஸ் ஆகுனு சொல்லி போட்டிருக்காங்க சோ இந்த ப்ராசகஸ்ஸிங்லேதா இருக்கு எனக்கு செக்கிங் பண்ண பண்ண பண்ண பண்ண அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட் டி வர்து ஹண்ட்ரட்லந்து அப்டியே டூ ஹண்ட்ரட் ஆச்சு டூ பீஃப்டி ஆச்சு திரி ஹண்ட்ரட் ஆச்சு இல்ல இன்னு வீ த அது வித் பண்ணல அதா சொல்றனே ப்ராசஸ் ஸிங்ளே இருக்குது அது அமோண்ட் மட்டு
டென் மினிட்ஸ் ஆக போது உங்களுக் டென் வந்ததூ வச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகு கொஞ்ச டைம் டென் வந்துச்சுன்னா நீங்க யார்கிட்டயும் பேசணும் டென்னுக்கே வச்சுடுங்க
ஓகே ஓகே
ஆ
செரி பாக்கலாம் நெக்ஸ்ட் கால் பேசலாம்
ஆ ஓகே ஓகே இது இது எவ்வள நான் எவளோ லிமிட் தெரியல யாச்சும் லி்மிட் கேட்டுட்டு சொன்னா கூட ஓகேவா இருக்கும் ம் யாரையும் பேசுறதுக்கும் புதுசா பேசறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு திடீர்னு பசங்களும் வந்துறாங்களா
அதுக்குதான் நான கேள்ஸ் ஒன்லி போட்டு வச்சு
அத அதா அத பாத்ததும் வந்தேன் சரி ஓகே நமக்கு கொஞ்ச சேஃபாவும் இருக்கும்அப்டீனு சொல்லிட்டு
ஆம்மா செரி ஓகே சிஸ்டர் பை குட் நைட்
ஆஹ் சேரி ஓகே பை குட் நைட்